வணக்கோ
ஆ வணக்கம் இன்னக்கி பாத்திங்ன்னா நம்ப விதவிதகமான ஒரு உணவு செஞ்சிட்டோம்னா அதுக் என்ன தொட்டுக்க செய்றது ங்க்றது ஒரே ஒரு சந்தேகமாவே இருந்துட்ருக்கு ஒரே மாதிரி ஒரு உர்ல முட்ட வறுவல் செஞ்சொம்னா அதுவெ நம்மம்மா அப்டிங்கற மாதிரிலா வீட்டுல கேக்குறாங்க நம்ம விதவிதமான என்னென்ன சைடிஷ் ஈஷியா செய்யறது நம்ம வீட்ல இருக்குற பொருட்கள வெச்சு நம்ம லாம் பண்ணலா அப்டிசொன்ன நெனைக்கிறே மொதலாவதா நீங்க தொடங்குங்க உங்களுக் க்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தெரியு பண்ணுவீங்க
இப்ப பாத்திங்க்னா நம்ம கலர்ந சாதோ அப்டினா நாங்க எங்க வீட்ல அதிகமாவே தொவையல் தா அரைப்போ அ தொவயல் ஆனா நாங்க எள்ளு தொவையல் அரைப்போ தேங்கா தொவயல் அடைப் ப்போ உளுந்து தொவயல் அரைப்போ இது இல்லாம பாத்திங்கன்னா உருளக்கிழங்கு வறுவல் பண்ணுவொ அ மோஸ்ட்லி கலவை சாதத்துக்லா இதா நல்லாருக்கு நீங்க எந்த மாதிரியான தொட்டுக்க எல்லா பண்ணுவீங்க
ஆ நல்லாவே சொன்னீங்க நீங்க சொன்னும் போது கலவை சாதத்துல அது
தொட்டுக்க
ஆ கியா புரிது சொன்னது மாதிரியே கலவை சாதம் அதிலும் குறிப்பாக ஒரு புளி சாதம் இல்ல தயிர் சாதம் இல்ல ஒரு எலுமிச்சை சாதம் செய்யறோம்னா நிச்சயமா எங்க வீட்லையு துவையல் ஆதா இருக்கு அது துவையல்னு பாத்தீங்கன்னா நாங்க பருப்பு துவையல் சொல்லுவாங்கல்ல அது கடலை பருப்பு அல்லது பாஸ்ஸி பருப்பு இதுல செய்யிற துவயல் வந்து நல்லா அடிக்கடி செய்வோ அது நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கு
ஓக்கே நீங்க பருப்பு தொவையல் எப்டி செய்வீங்க வித்தியாசமா இருக்கே நா கேள்விப்பட்டதே இல்லையே
ஓ பருப்பு தொவையல்ங்கிறது வாரத்துல இரண்டு முறை மூன்று முறை கூட செய்றது அது எப்படின்னா ரொம்பவே எளிமையான ஒன்று ஒன்று தா பயிர வந்துட்டு நீங்க ஒடைச்சி இல்ல கடைல விக்கக்கூடிய பயிற பருப்பு வாங்கிக்கோங்க அத என்ன பண்ணுங்கன்னா ஒரு வானொலியில அப் மிக மிக குறைந்த அளவு எண்ணெய் விட்டு அந்த பயிரை போட்டு நல்லா வரத்துட்டு அதோட நிறம் மாறினதுக்கு அப்புறமா அதுல நம்ம காரம் எந்த அளவு நமக்கு தேவ தேவைப்படுர அல்லது நான்கு மிளகாய் போட்டு அடுப்ப ஆஃப் பன்ட்டு அத ஆஃப் ஆருனோன அத வந்துட்டு தேங்காய் துருவி போட்டுக்கோங்க நம்ப தேங்காய் போது அதிகமா உணர் அளவு பருப்புனா ஒரு உதாரணத்துக்கு சொல்றே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அந்த மாதிரி பாதிக்கு பாதி தா தேங்கா நம்ப எடுத்துக்கணு தேங்காய் திருவி போட்டு அதுல ஒரு இரண்டு மூன்று பூண்டு பல் பூண்டு பல் இருக்குல்ல அது இரண்டு மூன்று தோல் தோல் உரிச்சுப் போட்டுட்டு நீங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில புடி வேண்டியதுதா அப்டி இல்ல அது அந்த பூண்டோட கார பத்திய பூண்டு வருக்காம போடும்போது நல்ல கார மணம் குடுக்கும் அது மிகவு அருமையா இருக்கு
ஓகே இப்ப பாத்தீங்கென்னா நாங்க உளுந்து தொவையல் எப் எப்புடி செய்வோன்னா அ நாலஞ்சு வரமெளகா எடுத்துப்போ எடுத்துட்டு ஒரு வாணலையில போட்டு நல்லா வதக்குவோ வதக்குனதுக்கு அப்றோ அந்த மொளகாவோட அந்த வதங்குனது எல்லாம் போனதுக்கப்றோ மொளகா மொரு மொருனு ஆயிடு அத எடுத்து வேற ஒரு தட் தட்டுக்கு மாத்திருவோ இப்ப பாத்தீங்கன்னா உளுந்து உளுந்து வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துப்போ எடுத்துட்டு உளுந்தையு நல்லா வதக்கிட்டு அதையு தனியா எடுத்து வச்சுருவோ அப்பறம் பாத்தீங்கென்னா கொஞ்சோண்டு புளி புளியையு எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டு அது நல்லா சூடு காட்டினதுக்கு அப்றோ அதையு தனியா எடுத்து வச்சுருவோ இதுல பாத்தீங்கன்னா நாங்க கொஞ்சோண்டு பெருங்காயோ ஆட் பண்ணுவோ ஆட் பண்ணிட்டு எல்லாமே சூடு ஆருனத்துக்கு அப்றோ நாங்க மிக்சியில போட்டு அரைப்போ அரச்சுட்டு அதுதா வந்து உளுந்து தொவையல் நீங்க வேற எந்த மாதிரியான அதாவது
ஆ சொல்லுங்க தோழி உளுந்து தொவையல் நிச்சயமா செஞ்சு பாக்குறோ நம்ம பலவிதமான தொவையல் வகைகள் பேசிட்டோ அடுத்து பாத்தீங்கெலா நம்ம காரமான குழம்புகள் இருக்கும்ல சைவத்துல இந்த கார குழம்பு வத்த குழம்பு புளி குழம்பு இந்த மாதிரிக்கு பெரும் ம்பாலு எந்த லெவலுக்கு இல்லாம அதுக்கு அவியல்
இந்த மாதிரியான கொழம்பு வகைகளுக்கெல்லா பொது பொதுவா நாங்க என்ன மாதிரியான தொட்டுகைகள் செய்வோ அப்டின்னு பாத்தீங்கென்னா அப்பளம் இருக்கு இல்லையா அப்பளம் வறுப்போ இல்லன்னா அப்பள பூன் சொல்லுவாங்க அப் அப்பளப் பூ பொறிப்போ அதுவு இல்லாம இந்த வத்தல் இருக் இல்லையா அந்த வத்தலயு வந்து நாங்க பொரிச்சுப்போ இதா அதுக்கு பெஸ்ட்டு சைடிஷ்ஷா இருக்கும் ஒரு நல்ல ஒரு தொட்டுக்கையா இருக்கு இத நீலப் பாத்தீங்கன்னா பொறியல் வகைகள் இருக்கு இல்லயா ஒரு அவரைக்கா பொரியல் வச்சுப்போ இல்லன்னா பீட்ரூட் பொரியல் வச்சுப்போம் ஆ அ அதிகமா நாங்க சாப்ட்றது பாத்தீங்கென்னா பீட்ரூட் பொரியல் தா இந்த கார கொழம்புக்கு இந்த பீட்ரூட்ல இருக்குற இனிப்புக்கு ஆ டேஸ்ட் நல்லா இருக்கு சுவை நல்லா இருக்கு நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க தோழி
நிச்சயமா நீங்க சொல்லும் போதே அந்த சுவை எப்டி இருக்குன்னு பாக்கணுன்னு ஆர்வமா இருக்கு அதே போல நான் நா வந்து வாழைக்காய்லயு வந்துட்டு பொறியல் பண்ணுவோ அதாவது காரம் போடம அந்த மாதிரி செய்வோ நீங்க இது வரைக்கு வாழைக்காய்ல செஞ்சிருக்கீங்களா
நா வாழைக்காய்ல பொரி சாப்ட்டுருக்க ஆனா இது வரைக்கும் பண்ணதில்ல எப்டி பண்ணணுன் சொல்லுங்க நா வேணா எங்க வீட்ல செஞ்சு பாக்குறன் தோழி
நிச்சயமா தோழி வாழைக்காய்ல பாத்தீங்கன்னா அதுவு மொந்தன் காய்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த காயில தா செய்ய முடியும் பூவன் காயில எல்லா செய் செய்ய முடியாது மொந்தங்காய எடுத்துட்டு அதுல தோல் செதுக்கிடுங்க தோல் செதுக்கணுன்னா தண்ணில அலசிட்டு ஒரு சிறிய ண்டிய துண்டுகள் அத வந்து பெருசா போடாம சின்னச் சின்னதா ஒரு சதுர வடிவத்தில் சிறிய துண்டுகளா வெட் எடுத்து வச்சுகோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு வானலியில எண்ணெய் விட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அதுல கடுகு போட் ட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப் றமா ஒரு நான்கு பட்டை மிளகாய் கிள்ளி போடுங்க இல்ல அது ரொ ரொம்ப காரமா இருக்கும் அப்டின் நீங்க நெனச்சீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் இரண்டுல எத வேணாலும் கிள்ளி போட்டு அது வெடு ச்சதுக்கப்றோ பாத்தீங்கன்னா நீங்க வெங்காயம் நரு வச்ச வெங்காயம் கருவேப்பிலை போட்டீங்கன்னா அது ஒரு மணம் வரும் அந்த நேரத்துல இப்ப நருக்கி வச்சுருக்க வாழைகாய போட்டு அந்த எண்ணெயிலேயே வதக்க வேண்டியதா தேவையான அளவு உப்பு போட்டு பொரியல்ன்றதுனால நம்ம ரொம்ப எண்ண சேத்தா அதோட சுவை மாறிடும் ஏன்னா அது வருவல் மாரி ஆயிடும் அதனால நம்ம அளவு தான் செஞ்சிருப்போ ம்னாலும் வாழைக்காய் கொழஞ்சிடும் நாங்க என்ன பண்ணுவோம்ன உப்பு செந்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணெய வெந்ததுக்கு அப்பறமா கையால தண்ணி தெளிச்சு விடுவே அதாவது தண்ணிய கொஞ் கொஞ்சமா நம்ம தெளிச்சோம்னா அது அதிகமா நீயும் போகாது இது குலையாது நல்லா வெந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி முறைய தா நா வாழைக்காய் பொரியலுக்கும் பண்ணுவே அதே மாதிரி முட்டை பண்ணுவல அதுலயுமே நா தண்ணி அள்ளி நிறையா ஊத்திட மாட்டே கையால எடுத்து தெளிச்ச தெளிச்சு விட்டுதா வேக வைப்போ அப்பதா அது முழுமையாவு வெந்துடாது அதோட சுவை சத்து எல்லாமே நல்லா கிடைக்கு
சரி ஓகே தோழி நா இத செஞ்சு பாக்கறே எங்க வீட்ல ஆனா நா எப்டி முட்டை கொஸ் பொரியல் செய்வேனா ஒரு இட்லி பாத்ரோ எடுத்துப்பே எடுத்துட்டு அத கட் பண்ணி நல்லா வேக வைப்பே அது வெந்ததுக்கு அப்பறமா அந்த தண்ணியெல்லா வடிச்சிட்டு ஆ நீங்க சொன்ன மாதிரி ஒரு வானலையில கொஞ்சமா எண்ண ஊத்தி அதுல கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்பறமா நறுக்கி சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்த ஆட் போடுவே ஆ பிளஸ் பாத்தீங்கன்னா காரத்துக்கு ஒரு பச்ச மிளகாயோ இல்ல ரெண்டு வர ரமிளகாயோ கிள்ளி போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இந்த முட்டக்கோச அதுல எடுத்து வைப்பே வச்சுட்டு முட்டகோஸ் கொஞ்சோ ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு தேங்கா திருவி போட்டு லைட்ட வதக்கிட்டு எறக்கிடுவே ஆனா நீங்க சொன்ன மாதிரி நா செய்யற மெத்தடுல்ல நா தண்ணி வடிக்கிறதுனால சத்து அதிகமா போறது கூட வாய்ப்பு ப்பு இருக்கு நீங்க சொல்ற மாரி இனிமே நா செஞ்சு பாக்குறே தோழி வீட்டுல
ஓ நிச்சயமா தோழி நீங்க சொன்னதுனே எனக்கும் அதே சந்தேகம் தா வந்துச்சி ஏனா நம்ப வந்துட்டு வ முட்டைக்கோஸ அவிச்சிட்டோங்கும்போது அது தண்ணீரோட சேத்து அதோட சத்து போய்டு
பெரும்பாலானவும் முட்டைக்கோஸோட மணம் பிடிக்காது என்பதால் வந்து தண்ணிய அவி ப்பாங்க நீங்க மணம் பிடிக்காதுன் நெனைச்சீங்ன்னா நீங்க தேங்காய் திருவல் கூட கசியா அதுல சேத்து ட்டீன்னா அந்த மணம் முட்டைக்கோசோட மணோ போய்டு இனி வரு காலங்கள்ல நீங்க அவிக்காம செஞ்சு பா பாருங்க அதோட சத்துக்கள் கிடைக்கு னா பல நாடுகள்ல முட்
கண்டிப்பா
பண்ணங்கம்போது அதுல கிடைக்கிற சத்து அளவு ரொம்பவே கொறஞ்சிடு இல்லையா
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இனிமே நீங்க வரு காலங்கள்ல நீங்க சொன்ன மாரியே நா செஞ்சு பாக்கறே எங்க வீட்ல
ம் நன்றி தோழி வேற எந்த மாதிரியான ஒரு சாம்பார், ரசம் இந்த மாதிரியான உணவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல காரமான தொட்டுக்க செஞ்சா தான நல்லார்க்கு
ஆமாம் தோழி நாங்க ரசமு இந்த மாதி ரியான உணவுக்குல்லா பாத்தீங்கன்னா நாங்க வறுவல் தா அதிகமா செய்வோ எங்க வீட்ல அதிகமா வறுவல்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரி வாழைக்கா வறுவல் பண்ணுவோம் உருள க்கிழங்கு வறுவல் பண்ணுவோம் அ தொவையல் கூட அரைப்போ நீங்க எந்த மாதிரியான தொட்டுக்க எல்லா செய்வீங்க தோழி
பெரும்பாலு நீங்க சொன்னதுப்போல சாம்பார்னாலே அதோட இலவச இணைப்பா உருளைக்கிழ ங்கு வறுவல்ங்கிறது பெரும்பாலான வீடுகள்ல வந்துடு ஏனா நம்ப பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும் போதே அதுல ரெண்டு உருளைக்கெழங்க கழுவி அந்த பருப்பு வேக வைக்கும் போதே நம்ம போட்டுடுவோ தான
ஆமா போட்டா நமக்கு வேலையு மிச்சமாகு சீக்கிரமாவு நம்ம அத செஞ்சிரலா
ரொம்பவே சரியா சொன்னிங்க சாம்பார்னாலே இலவச இணைப்பா உருளக்கெழங்கு வருவல்ங்கிறது அப்டியே வீட்ல செஞ்சிடுவோ மற்றபடி பாத் தீங்கன்னா நாங்க வந்துட்டு ஒரு முட்டை பொரியல் அந்த மாதிரி விஷ்யங்கூட பண்ணுவோ இல்ல முட்டை பொரியல்ங்கறது அது எங்க வீட்ல அந்த மாதிரி தா
புரியிது தோழி ஆனா நாங்க சாம்பார்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வறுவல் அ மாதிரியான தொட்டுக்கை தா செய்வோ நீங்க சாம்பாருக்கு முட்டை பொரியல் கூட நல்ல தொட்டுக்கையா இருக்கு நா நெக்ஸ்ட்டு நான் எங்க வீட்ல ட்ரை பண்றே நாளைக்கு கண்டிப்பா எங்க வீட்ல் நா ட்ரை பண்றே நா செஞ்சு பாக்கறே தோழி தோழி